ஹலோ ஆஹ் இன்னிக்கி இன்னிக்கி வந்து நம்ம எண்ணத்த பத்தி பேச போறோம் அப்டின்னா ஆஹ் ட்ராவெல் பத்தி பேச போறோம் ட்ராவெல் அப்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா நாங்க இப்போ வந்து ஆஹ் முந்தாநேத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒ ரு ஆஹ்ம் இப் பயணம் வந்து பண்ணிருந்தோம் என்ன அப்டின்னா ஏலகிரி ஆஹ் அந்த இதுக்கு போயிருந்தோம் அதுக்கு என்னென்னா எல்லாருமே ஃபேம்லியா வந்து எல்லா குடும்பத்தோட போனும்னு சொல்லிட்டு ஆஹ் ஆளுக்கு ஒரு ஒரு ஆஹ் கார் எடுத்துட்டு தான் போனோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சி என்னென்னா எனக்கு எப்டின்னா அந்த மலையெல்லா ஏறும்போது ரொம்பவே பயமா இருக்கும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம அத வந்து நம்ம எப்பியும் போனது இல்லாதனால எனக்கு கொஞ்சமே பயமா இருந்துச் சி என்னென்னா அந்த ஏலகிரி மல ஆக்சுவலா ஏ நாங்க வந்து பல ஆஹ் ஒரு வாட்டி வந்து எற்காடு போயிருந்தோம் அந்த எற்காடுல வந்து மலெய விட இந்த ஏலகிரி மல வந்து கொஞ்சோ சின்னத தான் இருந்துச்சி ஆனா அது ரொம்ப பயமா இருந்துச்சி என்னென்னா எனக்கு என்னென்னா அந்த எற்காடு மாதிரியே இருக்குமோனு ரொம்போ பயத்திலேயே நா போனேன் ஆஹ் நம்ப மலை ஏறும்போது என்னென்னா அந்த காதெல்லா அடைச்சிக்கோல அந்த மாதிரி இருந்துச்சி அது மாரி போனோம் அதுக்கப்றம் அது வந்து ரொம்போ குறுகலான எடந்தா இருக்கும் ஆஹ் ஒரு வ ஒரு வண்டி வந்திச்சின்னா நம்ம அப்போசிட்ல போகவே முடியாது அந்த மாதிரி ஒன்ன ஒரு இதுவா தான் இருந்துச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சி அந்த ஆஹ் மேல ஏறி போற வரிக்குமே பயமா இருந்துச்சி அதுக்கப்புறம் நாங்க அங்க ஒரு ஆஹ் இது மாரி வீடு மாதிரி புக் பண்ணியிருந்தோம் அதுல போய் அது எல்லாருமே நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் போயிருந்தோம் அதனால ஒரு வீடு மாரி புக் பண்ணிட்டு அங்க போயிட்டு அங்க வந்து நாங்க போய் தங்குனோ ஃபஸ்ட்டு தங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து எங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா எல்லாருமே ஆஹ் கிட்ஸில இருந்து எல்லாருந்த னால ஆஹ் எல்லாமே ரொம்ப ஜாலியா போய் என்ஜாய் பண்ணோம் ஆனா அந்த அந்த வீடு சொன்னல்ல அந்த வீட்டுக்கு நாங்க போற வழியில வந்து அது ரொம்பத் லாங்கு உள்ள உள்ளதா அந்த வீடு இருந்துச்சி அதனால அது அப்டியே வந்து இந்த பாதல்லா வந்து ஒரு மாதிரி ஆஹ் எப்டி சொல்றது வீ நம்ம கார் வந்து இப்புடி ஏ அப்டே நின்னுட்டே போற மாரி இருந்தா எப்டி இருக்கும் அந்த மாதிரி போச்சு ரொம்பவே பயமா இருந்துச்சி எனக்கெல்லா ஆஹ் எப்டின்னா இந்த பாது அதுவும் ஒரு இந்த ப அடுத்த அந்த பக்கம் எதிர்லெ வர வா கனம் வரவே வராது நம்ம போனோனா எடுத்துர்ல வர வாகனம் வரவே முடியாது அந்த மாதிரிதான் அந்த ரவ்வு அந்த குட்டியோண்ட எடத்துல தான் நம்ம போணும் அந்த மாதிரி இருந்தது எதோ ஒரு ஞெ என்னமோ ரே ஒரு ரொம்பவே சமாளிக்க கூடிய ஒரு இதுவாவே இருந்துச்சி அது அது ரொ ம்ப ஜாலியா இருந்துச்சி அதுக்கப்பறம் அங்க போயிட்டு அங்க வீடு வந்து நாங்க எடுத்து தங்கிட்டு ஆஹ் கொஞ்ச நேரம் ஏன்னா ஈவ்ன் ஆஹ் நைட்டாயிடுச்சி அத்னால நம்ம வந்து வெளியே எங்கியும் போக முடியாதுன்னதுக்காக நாங்க அங்கேயே வந்து கார்ட்ஸ்ல்லா எடுத்துட்டு போயிட்டோம் கார்ட்ஸ்ல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் சேந்து வெளையாடுறது அப்பறம் வந்து இந்த பாட்டுக்கு போட்டி விளையாடிட்டு ஜாலியா இருந்துச்சி அந்த அந்த இது அந்த அந்த எடத்துல அதுக்கப்பறம் என்ன ஆச்சின்னா அடுத்த நாள் காலேல நாங்க கெளம்பி வந்து இந்த ட்ரெக்கிங் போனோ ட்ரெக்கிங் வந்து எப்டின்னா எல்லாருமே வந்து ஆஹ் அதாவ்து நட க்க முடியிறவங்க மட்டும் பெரியவங்களெல்லா வீட்ல அங்கேயே விட்டு ஆஹ் நடக்க முடியறவங்க மட்டும் ஆஹ் நாங்க வந்து கெளம்பிட்டோ கெளம்பிட்டு அது வந்து நடக்கறது அதுலியுமே நடக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி ஆஹ் என்னென்னா உம் மழ மேல போயி நம்ம அந்த மலையோட அந்த ஃபுல்லு எடத்தேயும் பாக்கறதுக்காக தான் நம்ம டரெக்கிங் போறதே அது போவும்போது அந்த வழியிலயே வந்து ரொம்பவே ஜா ஆஹ் அது என்னென்னா ஒரு நம்பள சுத்தி காடு மாதிரி இருக்கும் ஆஹ்ம் போற பாதி தூரோம் ஏறிட்டோ ஏற்னதுக்கப்பறம் என்ன ஆயிடிச்சின்னா ஆஹ் அங்க வந்து பாத்தீங்ன்னா ஆஹ் ஏற்ரது ஆஹ் ப நாங்க என்னா நன்ச்சோன்னா பே அமௌன்ட்லா காசெல்லா எதும் பே பண்ண வேணா அப்டின்னு சொல்ட்டு நாங்க ஏற்னோம் ஆனா அங்க கிட்டத்தட்ட பாதி தூரம் போனதுக் கப்றோம் ஒரு ஆளுக்கு நானூரூபா அப்டின் சொல்ட்டாங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பேர் போனோம் ஆஹ் ஒர் ஆளுக்கு நானூரூபானு சொன்னோனே என்ன பண்டோம் அதுக்கப்றோம் எங்குல் எங்ளோட அண்ணா ஒருதரிந்தாரு அவர் வந்து கொஞ்ச பேசி ஆஹ் மொத்தமே வந்து ஆயிர ரூபாகுள்ளப் ஆஹ் போனும் எல்லாத்துக்கு சேத்து ஆயரூபா இன்ற மாதிரி அப்டியே பேசி அப்டே பெயிட்டோம் அதுக்கப்புறம் என்னோ ஆக்சுவ்லா நா எனக்கு வந்து எல்லாருமே அவுங்கவுங்க தனியா வந்திருந்தாங்க ஏனா என் பசங்களி தூங்கி தூக்கிட்டு வந்தனால ஏ நாங்க நா ரொம்போ கஷ்டமா இருந்துச்சி ஆஹ் மழ நம்ம ஏறதே பெரிய விஷ்யம் அது இல்லாம நம்ம நம்ம பசங்கள தூக்கிட்டு ஏற்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சி சோ அது ரொம்பவே ஆனா ஜாலியா இருந்திச்சு நாங்க எல்லார்மே வந்து பாட்டுக்கு போட்டி விளையாடிட்டே நடந்து போயிட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்ளா கத்திக்கிட்டு ஜாலியா இருந்துச்சி ரொம்பவே அந்த மாரி உங்ளுக்கு ஏதாவ்து அனுபவம் இருக்குங்ளா
ரொம்பவே உங்களுடைய பயணமானத் அனுபவத்த அழகா சொன்னீங்க எனக்கும் வந்து இந்த அனுபவம் இருந்தது நா வந்து கல்லூரி அஹ் படிக்கும் போது நாங்க அந்த ஊட்டிக்கு போனோம் அந்த ஊட்டிக்கு வந்து நாங்க கல்லூரியில அந்த எங்க ஆசிரியர் கிட்டல்லா வந்து எல்லா இதுக்கும் நாங்க பமிஷன் ன் வாங்கி அது போற மாதிரி இருந்தது அதுக்குமே வந்து நறய தடைகள் இருந்தது எல்லாத்தியும் தாண்டி தலமை ஆசிரியர் கிட்டு இருந்து எல்லாத்தியும் நாங்க வந்து அந்த போறதுக்கு உண்டான தேவேகள் ஒரு சில பேர்லா வந் து ஆஹ் பணம் இல்லாம இருந்தாங்க அஹ் எங்க நண்பர்கள் நண்பர்கள்குள்ளயே நாங்க வந்து ஆஹ் பணோ எல்லாத்தியும் வந்து ஆளுக்கு முடிஞ்சத போட்டு ஆஹ் எல்லாரியும் அஹ் ஒன்னா போயிட்டு வர் னும் அப்டிங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்க எல்லாமே பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி ஊட்டிக்கு போயிட்டு நாங்கள் வந்து தனியா ஒரு பேருந்து வச்சிருந்தோம் அந்த தனியா ஒரு பேருந்துல அதுல அ ஊட்டி விடிய விடிய போயிட்டோம் அங்க போய் தொட்டபெட்டான்னு ஒரு இடம் அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அஹ முதுமலை காடுக்கு போறது அப்புறம் வந்து அந்த அஹ் அஹ் இது தேயிலை தோட்டத்துக்கு போனது அப்புறம் அந்த தேயிலை அஹ் தோட்டம் தயாரிக்கிறத இடத்துல போயிட்டு எப்படி அந்த அஹ் டீத்தூள்ல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க அங்கேயே வந்து விதவிதமான அந்த அஹ் சுவையான சாக்லேட்ஸ்லா இருந்தது அத எல்லாமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம் அங்க போனதே ஒரு புதிய அனுபவமா அந்தது அஹ் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பூந்தோட்டங்கள் இந்த மாதிரி வந்து இந்த கோடை காலத்துல வந்து அஹ் ஏன் நம்ம அந்த மாதிரி ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா அங்க குளிர்ச்சி அதிகமா இருக்கும் அது மாதிரி அஹ் நண்பர்களோட சேர்ந்து போனோன்னு அப்படின்னா அது வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாது ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஹ் எல்லாரும் சேர்ந்த அந்த இடம் வந்து நாங்க தேர்வு செஞ்சோ அஹ் இருந்தாலும் நீங்க வந்து குடும்பத்தோட போயிருக்கீங்க அது இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துக்கும் நாங்க அந்த நண்பர்களோட சேர்ந்து போகும்போது நிறைய விஷயங்கள் நாங்க வந்து கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்க அஹ் அந்த காடுகளுக்குகெல்லாம் போய் பாார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்தது அதுலயுமே குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரெக்கிங் நாங்களும் அதுக்கு போனோம் அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து அறநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு வந்து நாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு ரூபாய்ன்னு ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இருபது பேரு தான் வந்து வந்தாங்க மத்த ஒரு நாற்பது பேர் வரவே இல்ல அதனால சரி நம்ம இருபது பேர் போயிட்டு போ போயிட்டோ எந்த எதுலயுமே வந்து நாங்க அவ்வளோவா வந்து ஆஹ் ரசிச்சு பாார்க்காத மாதிரியே ஒரு் அந்த உணர்வு இருந்துட்டே இருந்தது என்னடா ஆது ஒரு காட்டுக்கு வந்து எதுவுமே வந்து பாார்க்க முடியலையே எப் எப்பயுமே அந்த மானு இது அந்த குரங்கு அந்த மாதிரிதான் பா்த்திருந்தோம் அதுக்கப் அப்புறம் ஒரு இடத்துக்கு மேல அவங்க வந்து தடைகள் போட்டுட்டாங்க ஏன்னா அது புலி சிங்கம் இருக்கிற இடம் அப்பனு டிங்கறிறதுனால திரும்ப வரும்போது தான் ஒரு யானை வந்து ஒரு அந்த தான் குட்டியோட வந்து அ ரோடை க கடக்க வந்து முயின போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கோவம் பயங்கரமா வந்து எங்களை தொரத்த ஆரம்பிச்சுச்சு எங்களுக்கு ஓட்டன அந்த டிரைவர் வந்து ஒரு தாத்தா அப்படியே அந்த டரக்கு வந்து அப்படிய நின்னுடுச்சு ஸ்டாப் ஆயிருச்சி கிட்ட வந்துருச்சு எங்களுக்கு ஒரு நிமிஷத்து உயிர் பயம் காட்டடுச்சு அப்படின்னு சொல்லா அதெல்லாம் ஒரு மன மறக்க முடியாத ஒரு அனுபவம் இன்னமும் அதெல்லாம் நினைச்சு நாங்க நிறைய பேர் அதெல்லாம் வந்து ஒரு புகைப்படமா வீடியோவா எடுத்து இன்னமும் வந்து நா வச்சிருக்கோ அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த அ அந்த பயணம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்ம நண்பர்களோட போனாலும் சரி அது வந்து அ பொ பெற்றோர்களோட சேர்ந்து இல்ல ஒரு குடும்பத்தோட சேர்ந்து போகும் போது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு தனி த்தனி அனுபவம் கொடுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி
கண்டிப்பா ஏன்னா வந்து இப்ப நம்ம பயணம் செய்யறது வந்து முதல்ல நம்ம எதுக்காக நம்ம வந்து அதை வந்து ஆஹ் எடுக்கறோம் அப்படின்னாலே மன அழுத்தம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க அஹ் அந்த அஞ்சு நாளும் வேலைக்கு போறவங்க இல்ல ஆறு நாளும் வேலைக்கு போறவங்க இரு க்க அப்படின்னும் போது அந்த ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாள் வந்து நம்ம ஏதாவது அஹ் விடுமுறை வாங்கிட்டு நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து நம்மளோட குடும்பத்தோட போறதோ நீங்க சொல்ற மாதிரி நண்பர்களோட போறதோ அது வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன் ரொம்பவே அது வந்து நம்ம தனியா ஆனா எனக்கு தெரிஞ்சு நாங்க அங்க ட்ரக்கிங் போறப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து தனியா பயணிச்சவங்களும் இருக்காங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் தனியாவும் வந்து அந்த பயணம் செய்யறத வந்து விரும்புறாங்க ஏன்னா அவங்க வந்து ந்து எல்லாரரு கூடும் சில பேர் வந்து எல்லாரரு கூடும் போற போறத வந்து விரும்ப மாட்டாங்க இல்லையா நான் வந்து இத்தனைக்கும் ந நா நாங்க இத்தனைக்கும் நாங்க எல்லாருமே போகும்போது கலாச்சிடே வேர போறோம் அஹ் இவ எல்லாம் பத்தா இத்தனைக்கும் அவங்க வேற லாங்குவேஜ் போ வேற மொழி போல அவங்க அதனால அஹ் பத்திய பத்தா இவங்க எல்லாம் தனியா கூட வராங்கஹ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் தனியா கூட வராங்க அப்படின்ன போது அது கண்டிப்பா வந்து அவங்க வந்து எதையோ ஒண்ணுத்த வந்து ஆஹ் இழக்குறாங்க அப்படின்னா சொல்லணும் சோ அப்படின்ன போது இந்த மாதிரியான விஷயங் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அஹ் எங்களுக்கு எல்லாம் மனசே இல்ல அந்த இடத்துல இருந்து வர்றதுக்கே மனசு இல்ல ஏன்னா நம்ம திரும்ப வந்து அஹ் திரும்ப வந்து எப்ப போவோன்னு தெரியாது அடுத்தது அதனால எங்களுக்கு அங்கிருந்து ஐயோ நாளைக்கு வேலைக்கு போகணுமா நாளைக்கு வந்து ஆஹ் திரும்பவும் நம்மளோட வே வேலையை ஸ்டார்ட் பண்ணணுமா மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பயணம் வந்து நம்ம அடிக்கடிக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம எப்பயுமே வந்து ஒரே இடத்துல இருந்துகிட்டு ஒரே வேலைய செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு இடம் மாற்றம் இருக்கிறது வந்து ரொம்பவே அழகான ஒரு அனுபவமா இருக்கும் அதே மாதிரி நமக்கு சில விஷயங்கள் வந்து புதுசா நம்ம கத்துக்க முடியும் நிறைய நினைவுகள் வந்து நம்ம சேகரிச்சக்கலா அப்படின்னு சொல்ல வரேன் ஆஹ் உங்ககிட்ட பேசனதுல வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி
நன்றி